ஹலோ
கேக்குதா
கேக்குது காபியாச்சா
காபியாச்சா இல்ல இனிமேலு தா தம்பி இப்பதான் ஸ்கூல்ல இந்து வந்தாப்புல தம்பி இப்பதான் ஸ்கூல்ல இந்து வந்தாப்புல வந்துட்டு டியூஷன் போயிருக்காப்புல போயிட்டு வந்துதான் டியூஷன் ஹிந்தி டியூஷன் போய்ட்டு வந்து தான் குடி பாப்ல ஆனா நீங்க சொன்ன மாரி மேங் ங்கோ பேன் கேக் பண்ணிட்டே
நல்லா இருந்ததா
ஆ நல்லா வந்தது உம் பையனும் சாப்டேனு பையனும் சாப்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா
சேரி சேரி சேரி ஓகே ஓகே இப்ப கேக்குது இப்ப கேக்குது ஓகே ஓகே. இது மாரி
நைட்டுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி சொ ஆ நீங்க நைட்டுக்கு எதாது டின்னர் ரெசிபி சொன்னீங்கன்னா
எங்க வீட்ல ஆல்வேஸ் நாங்க வந்து டின்னருக்கு வந்து தோ ச மாத்தரந்தே வேற எதுவுமே கெடையாது.
டெய்லி தோசையா?
ம் டெய்லி தோச.
எங்க வீட்ல சாப்பட மாட்டாங்களே. எங்க வீட்ல ரெண்டு பேருக்குமே இட்லி தோசைனா அதுவு டெய்லினா என்னைக்காது ஒ ரு நாள்னா சாப்டுவாங்க.
அதனால் நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து வெரைட்டிஸ் குடுத்துருவோ. பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து வெரைட்டிஸ் குடுத்துருவோ. இன்னக்கி காலைல சப்பாத் தி சன்னா மசாலா நாளைக்கி காலைல ரெசிபி வந்து கம்புல ம் பாசிப்பயிறு பால் கறி பண்லானு இருக்கே.
கம் கம்புல
புட்டு புட்டு
புட்டா அது எப்டி
ம் கம்ப ஒரு ஒன் அவர் ஊற வைக்கணு. ம் கம்பு இருக்குல பச்ச கம்பு வாங்கி வீட் கடையில வாங்கி ட்டு அ த வந்து நல்லா அலசிட்டு நல்லா தூசிலா இது பண்ணிட்டு ஒரு காலைல இப்ப நம்ம ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கிறோன்னா எந்திரிச்ச ஒட்னே ஃபர்ஸ் ட்டு வேல வந்து அத ஊற போட்றனு. ஊற போட்டோனா ஊறிட்டு இரு க்கும் அது சைட்ல இந்த பக்கோ நம்ம சைட் டிஷ்ஷு ப்ரிப்ரேஷன் எல்லா பண்ணி முடிச்சுறனு. சைட் டிஷ் ப்ரிப்ரேஷன் அப்புறோ நம்ம மத்தியானோ லஞ்சுக்கு பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அதெல்லா நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படியு மேக்சிமம் ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ள முடிச்சிரலா.
இல்ல இப்ப இது அ கம்புக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்க கம்பு பு
கம்பு க்குதா பாசிப்பயிறு பால்கு பால் கறி
ஓ செரி ஃபர்ஸ்ட்டு இப்ப கம்பு புட்டு எ
கம்பு இப்ப அதத்தே சொல்றே செவன் தேர்ட்டி வரைக்கு செவன் ஃபிஃப்டீன் வரைக்கு ஊற வைப்பனா ஊற வச்சுட்டு செவன் ஃபிப்டீனுக்கு அந்த தண்ணி டூ ஹவர்ஸ் ஃபைவ் டூ செவன் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஓ கிளாக்கு ஷார்ப் ஃபைவ் ஓ கிளாக் டூ அவர்ஸ் அப்பிடி உங்களுக்கு சோம்பேறியா இரு க்கு முடியல அப்டின்னா எடுத்து அளந்து வச்சிருங்க. எந்திரிச்ச உடனே தண்ணிய மட்டு புடிச்சு வச்சிருங்க. இப்ப எல்லாருமே கேன் வாட்டரு தா யூஸ் பண்றோ தூசிலா தட்டி வச்சுருங்க ப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கழுவு கழுவிட்டு கூட ஃப்ரிட்ஜுகுள்ள வச்ட்டு கால்ல எந்திரிச்ச உடனே தண்ணி ஊத்தி வெச்ரனு கால்ல எந்திரிச்சி நம்ம தூசி தட்டுறதுக்குலா சோம்பேறியா இருக்கு கா நைட் ட்டு எல்லா ப்ரோ ப்ரீ பிரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டோனா எந்திரிசோனே தண்ணி ஊத்தி டோம்னா அந்த டூ அவர்ஸ் ஊரு அதுக்கப்ரோ அந்த தண்ணிய நல்லா ஸ்ட்ரெயின் பன்னிர்னு ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஆ மிக்சில வந்து கொஞ்சோ கொரக்கொறன்னு ரொம்ப கொரக்கொறன்னு இல்ல கொஞ்சோ கொரக்கொறன்னு அரச்சுக்கணு
ஓகே அந்த ஈரத்தோடயே அரச்சுக்கணு இல்ல
குனு அந்த ஈரத்தோடே ஈரத்தோடே காயலா வேனா அந்த பாதி ஈரம் பாதி இதோட கொஞ்சோ கொர கொறன் அரச்சிக்கணு அரச்டோம்னா அந்த புட்டு மாவு பதத் புட்டுக்கு ரெடி ஆயிரு நம்ம கடையிலலா புட்டுப்பொடி கெடைக்கும்ல அந்த பதத்துக்கு ரெடி ஆயிரும் இல்லயா அதுவும் உங்ளுக்கு கொஞ்சோ இதுவா இருக் கொஞ்சோ சளிச்சுக்குங்க சல்லடையில சளிச்சுகிட்டா சளிச்சிட்டோம்னா கீல வர பவுடர் வந்து நல்ல சாஃப்டா அரைக்க வேண்டா அந்த பவுட்ரே புட்டுக்கு உங்ளுக்கு ரெடியா இருக்கு அ சாஃப்டா இருக்கு அத வந்து புட்டுகொழல் அ புட் தட்டுக்கொழல்ல வைச்சாலு செரி நா என்ன ஒரு நேரோ புட்டுக்கொழல்ல வெப் ப்பே கேர்ளா ஸ்டைல்ல ம் அப்டி இல்லன்னா டம்ளர்ல ஒரு குட்டி டம்ளர் இருக்கு அதுல அப்டி தட்டி தட்டி தட்டி தட்டி ட்டி இடிவு சட்டில வேக வச்சிருவே என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கு
போது நம்ம இப்ப இட்லி செட்டில இட்லி ஊத்றமே அந்த மாரி கோ குமியல் குமில்லா வச்சு அப்டிலா அவிக்க முடியாது
குமியல் குமியலா வைக்கலா நம் மோர் அழகா இருக்கணு நல்ல கரெக்ட் நல்ல ப்ரசன்டேஷன் குடுக்கணுனா கரண்டில வச் சுஅப்டின் நம்ம சின்னப் புள்ளைலெல்லா கொட்டாசில மன்னடிச்சு வெளையாடுவோம்ல
ஆமாமா
அந்த மாதிரிப்
அந்த மாதிரி புட்டு அடைக்கணு ஆ தேங்காயு சேத்து வெச்
தேங்காய் மேல அப்டி வெச்சுக்கலா இல்ல தேங்காய தனியா வெச்சுப் போட்டு பெரட்டிக்கலா வெந்ததுக்கப்புறோ
ஓ உப்
ஆ உப்புதா போடணு உப்பு கன்பார்ம் நா என்ன ரெசிபி சொன்னாலு உங்குளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அவ்ளோவா
ஓகே ஓகே சேரி சேரி இல்லப் இப்ப போடுவீங்களா இல்ல அப்பற எடுத்துட்டு போடுவீங்களா நீங் ட்ட மாவோடயே சேர்த்து போட்டுருவீங்களா இல்ல வெந்ததுக்கு அப்பறம் போடுவீங்களா ஓ
பண்ணுவோ
ஓ சேரி சேரி ம் இது எப்டி நீங்க மிக்சில அரச்சதுக்கப்புறோ அ அது உப் திருப்பி தண்ணி தொளுச்சு தண்ணி தொளிக்கணுமா உப்பு உப்பு தண்ணி போட்டு தொளிக்கணுமா
கொஞ்ச வெது வெது வெதுப்பான தண்ணியில உப்பு போட்டு கொஞ்ச வெரசணு அப்டி பட்டும்படாம அப்டியே வெரசி எடுத்தோம்னா புட்டு நம்ம அம்மாலா புட்டுமாவ பெசைஞ்சு நீங்க பாத்து இருக் கீங்ளா அந்த மாதிரி
நா அவ்வளோவா செஞ்சு பாத்ததில்ல ம்ம்
எங்க வீட்ல வீக்லி ஒன்ஸ் இடியாப்பம் புட்டு சப்பாத்தி அ வேறு எந்த மாரி ஹெல்தி வேல மில்லெட்ஸ்ல பாஸ்தா பேக்கெட்ல கெடைக்கும்ல அந்த மாரி பாஸ்தா அது ஒன்னு இருக்கு சேட்டர்டே சண்டேனா ஒரு நாள் பொங்கல் மில்லெட்ல பொங்கல் இப்போ நார்மல் ரைஸ்ல்லா நாங்க பொங்கல் பண்றதில்ல மில்லெட்ஸ்ல தென்னையிலையோ இல்ல சாமையிலையோ பொங்கல் அந் மாரி வெரைட்டிஸா நாங்க பிரேக்பாஸ்ட்டுக்கு போடுவோ டின்னர் வந்து ரிஸ்க் எடுக்காம தோச
ஓகே ஓகே ம் அத வச்சு டின்னருக்கு வந்து ரொம் ப ரி்ஸ்க் எடுக்க மாட்டேங்க இப்ப பாசிப்பருப்பு பால்கறின்னு ஏதோ சொன்னீங்ளே பாசிப் பயிர் பால் கறியாது அது காம்பினேஷன் நல்லா இருக்குமா இதுக்கு ம் காரமா இருக்குமா அது ஓகே எப்டிஸ் சேவிங்கன் சொல்ரீங்களே பாசி பயரு தானே
பயறு-பயிறு பயிறு வேற பருப்பு வேற பயிற வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சு பரவாயில்ல நம்ம ஊற வைக்க மறந்துட்டோ டைம் இல்ல அப்டின்னா வறுத்துட்டு வேக வச்சுக்கணு வருத்துட்டு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டாலே பாசி பயிறு நல்லா வெந் ந்த்ரு முதல் நாள் ஊற வச்சுட்டு வேகு எங்க நாலு பேருக்கு ஒரு டம்ளர் என் பையனுக்கு அந்த மாரி ரெசிபீஸ்லாம் பிடிக்காது அவனுக்கு நா புட்டு வச்சேனாலும் அவனுக்கு தோச ணும் இடியாப்பொ சின்னால அவனுக்கு தோச ஊத்தணு அதனால அந்த சைடிஸ்க்கு தோசய வச்சு த்துருவேன் எ பையனுக்கு
ஓ சேரி சேரி இப்ப ஒரு டம்ளர் போட் ட்டு நல்லா வேக வச்சுட்டு
ஒரு டம்ளர் போட்டு வேக வச்சுட்டு வெந்தொன சைட்ல வச்சுட்டு கொஞ்ச ஜீரக நல்ல நாலு பச்ச மொளகா இல்ல அரக்கிறதுக்கு பச்ச மிளகா கூட போட்டீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகா போட்டுக்கங்க இல்ல எனக்கு அரச்சா ரொம்ப காரமா வரு ம் நான் தாளிக்கிறதுக் க்கே போட்டுக்கிறேன்னா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு மிளகா டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு தாளிக்கும் போது நிறையா மிளகாய் போட்டுக்குங்க பச்ச மிளகா வரமிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு போட்டுட்டு பச்சமிளகா போட் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் இங்க கெடைக்கு அதனால நா பெரியவெங்காயந்த சேத்துக்குவே
இல்ல அரக்கிறதுக்கு என்னென்ன போட்டு அரக்கணு இப்ப நீங்க சொல்றது தாளிக்கிறதுக்கா அரக்கறததுக்
தாலிக்க ஃபஸ்ட் நா ப்ராசஸ் ஃபஸ்ட்டுப்ப தேப்பச து ஸ்டெப்பு ஸ்டெப்பா வரே ம் ஃபஸ்டு து தாள்ச்சிக்றோமா வெங்காய தக்காளி எல்லா போட்டு தாள்ச்ட்டு கருவப்ல போட்டு தாள்ச்சிட்டு நல்லா வதக்கி வுட்டுட்டு கொஞ்சோ மஞ்சத்தூள்ப் போட்றதுனா போட்லா இல் இல்லாட்டி வேண்டா அ வேண்டா கர மசாலா தூள் கர மசாலாத்தூள் கொஞ்சோ போட்டு நல்லா வதக்கிவுட்டு இந்த பாசிப்பர தூக்கி கொட்டணு
உம் உம் தக்காளி வெங்காயோ நல்லா மசியனுல
மசியனு நல்லா மசிஞ்சதுக்கு அப்ரோ கர மசாலா தூள் போட்டுட்டு ம் கரம் மஸ் மசாலாதூள் போட்டுட்டு நல்லா வதக்கி வுட்டுட்டு இந்த பாசிப்பயர தூக்கி கொட்டணு கொட்டி கொதிச்சிட்டு்ருக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கவுடணு கொதிச்சிட்ருக்குபோது இந்த சைடு அரைக்கிறதுக்கு தேங்கா அ கொஞ்சோ ஒரு ரெண்டு மெளகு இப்ப காரத்துக்கு உங்ளுக்கு எவ்ளோ தேவயோ அவ்ளோ ப பச்சமிளகா போட்டு பூண்டு கொ பூண்டு ஒர் பள்ளுபூண்டு போட்டு நல்லா சுத் எவ்ளோ பூண்டு உங்ளுக்கு பூண்டு டேஸ்ட் புடிக்குனா கூட போட்டுக்குங்க பூண்டு எங்க வீட்லல்லா பூண்டு நல்லா புடிக்கும் அனால் நா ஒரு நாலஞ்சு பூண்டு சேத்து போடுவே போட்டு நல்லா அற மையா அரச்சிரணு மையா அரைக்கல திப்பி திப்பியா இருக்குன்னா அப்டியே அந்த அத வந்து வடிகட் டி உற்றனு அந்த தேங்கா பால் மாதிரி அப் அப்டியே அந்த ஸ் வடி கட்டி உற்றனு
செரி செரி பூண்டு தான சொல்றீங்க
பூண்டல்ல தேங்காயோடு எல்லா சேத்து தேங்காயோட எல்லா சேத்து மையா அரச்ட்டீங்கன்னா அந்த தேங்கா அரச்சத உள்ள ஊத்திருங்க மைய அரைக் ல்ல திப்பி திப்பியா இருக் கு அப்டின்னா ஒரு ஸ்ட்ரெய்னர வச்சு அப்டி வடிகட்டி உட்ருங்க வடிகட்டி உட்டீங்கன்னா நல்லா சும்மா அப் கிரேவி மாரி சேந்து வந்துரு அது புட்டுக்கு இடியாப்பத்துக்கு ஆ சூப்பரா இருக்கு சப்பாத்திக்குமே
ஓ செரி நா ட்ரை ப ஒரு நாளைக்கு நா செஞ்சு பாக்கற எப்டி வருதுன்னு சப்பாத்திக்கு இது வச்சு
சப்பாத்தி வச்சுக்கலா புட்டுக்கு வச்சுக்கலா இடியாப்பத்துக்கு வ ச்சுக்கலா ரைஸுக்கு எடுக்காது து ஆப்பத்துக்கு நல்லாருக்கு
ம் ஷெரி ஷெரி
நல்லாருக்கு ஆப்பத்துக்கு சூப்பரா இருக்கு இந்த மாரி பண்ணிக்குவே இந்தா எ வீட்ல நாளைக்கு மெனு இதா
ஓ
த்துக்கு கொளம்பு வஞ்சனு அதே எ பையனுக்கு ஸ்கூலுக்கு குடுத்துட்ருவே எ பைய வந்து ரொம்ப இதுதா அதுதா ரெஸ்ட்ரிக்டடாலா கேக்க மாட்டா அவனுக் கொளம்பு சோறு இருந்தா போது கொண்டுட்டு போய்ருவா
சேரி சேரி பரவால ரெஸ்ட்ரிக்டடா எதுவு கேக்கலனா பரவால குடுக்குறத சாப்ட்டு வந்தா செரிதா எங்க வீட்ல எத் குடுக்குறத சாப்டுவாங்க ஆனா டேஸ்ட்டா எதிர்பாப்பாங்க உன்னு கொஞ்சொ செஞ்சுருக்கலா டேஸ்ட்டா செஞ்சுருக்கலா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ச அதுதா உங் உங்கள்ட்ட ரெசுபி கேட்டு கொஞ்சொ டேஸ்டா செஞ்சு பாப்போ அத சாப்ட்டு என்ன சொல்றாங்கன்னு பாப்போ சேரி சேரி நா அப்ப அடுத்த ரெசிபிக்கு வந்து இந்த ரெசிபி நா இன்னைக்கு ட்ரை பண்ணிப் பாக்குறே ட்ரை பண்ணிப் பாத்துட்டு எப்படி வருதுன்னு சொல்றே இன்னொரு காள்ல உங் உங்கள்ட்ட நா அடுத்த ரெஸிபிக்கிக்கு கேக்கறே ஆ சரி ஆ சேரி தங்க் யு ஆ சேரி
ம் ம் ம் ம்
ஆ பாய்
சேர்